வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
கே தோழி நீங்க எப்படி இருக்
நல்லா இருக்கோ இன்னைக்கு நம்ம தலைப்பு எத பத்தி பேச போறோ
ஆ அந்த கால தத்து பழக்க வழக்க ங்கள் இந்த காலத்து பழக்க வழக் கல எப்டி மாறுபட்டு இருக்குங்கறத பத்தி தொடர்ந்து பேசுவோ தோழி அந்த காலத்துல வந்து பார்த்தோ அப்டின்னா நமக்கு காலைல சூரியோதயத்துக்கு முன்னாடியே எழுந்திரக்க கூடிய பழக்க வழக்கங்கள் வந்து இருந்தது உடற்பயிற்சி ப செய்யக்கூடிய பழக்க வழக்கங்களும் இருந்துது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டாங்கள் அம்மி அந்த மாதிரி இயற்கை சார்ந்த இத வந்து நம்ம பயன்படுத்தும் போது அது நமக்கு உடல் பயிற்சி அளிக்கக்க கூடியதா இருந்துது ஆனா இந்த காலத்தில பார்க்கும்போது எல்லாமே எந்த ந்திரமயமாயிருச்சு எல்லாமே வந்து நமக்கு அரைப்பான் எல்லாமே வந்து எந்திரம் ஆயிட்டனால நம்மளுடைய உடல் உழைப்பு இப்ப வந்து குறைய குறைய ஆரம்பிச்சிருச்சு ஆஹ் அதனுடைய விளைவுகள வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனைகளும் நோய் நொடிகளும் வந்து பெருக ஆரம்பிச்சிருச்சு தோழி அத பத்தி உங்களுடைய கருத்துக்கள தொடர்ந்து பேசுங்க
நிச்சயமா நீங்க சொல்றது ஒரு உண்மையானதுதான் ஏன்னா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எந்த அஹ் அதாவது அவங்களோட அந்த பழக்க வழக்கங்கள்ன்றது காலைல அதிகாலையில எந்திரிக்கிறது அ கோலம் போடுறது வீட்டு வேலைகளை செய்யறது அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அவுங்க வேலையில பாத்துருவாங்க அது வந்து அது அதது வந்து தினமு அது வந்து அவுங்களுக்கு ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஏன்னா அதிகாலே எந்திரிச்சு வந்து அந்த இது பண்றவங்கன்றது வந்து சயின்டிஃபிக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா அவுங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு ஒடல் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்குமா நாள் சத்து வந்து அந்த காலைல எந்திரிக்கிறதுலதான் வந்து அவங்களுக்கு இருக்காங்க அப்ப வந்து அவுங்க வயதான வரைக்கும் அவுங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வயசானவங்க கூட ஆஹ் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியா இருக்காங்கன்னா அந்த வீட்டு பழக்க வழக்கங்கள் ஏன்னா வீட்லயே செஞ்சர சரிர சாப்பாடு எங்க போனாலும் வந்து சமைச்சு எடுத்துட்டு போவாங்க வேலைகளில இருந்தாலும் செரி ஒரு தூர பயணமா இருந்தாலும் செரி ஆஹ இல்ல ஒரு ஊருக்கு போறாங்க இருந்தாலும் செரி அந்த மாரி அவுங்க வந்து எல்லாமே வந்து அவுங்க வீட்லயேவந்து செஞ்சு சாப்பறனால தான் வந்து இவ்வளோ அளவுக்கு வந்து அவுங்க வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்கறாங்க ஆனா இப்பல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எங்க பார்த்தாலும் நெறைய சிற்றுண்டி வந்துருச்சு எங்க பார்த்தாலும் ஃபாஸ்ஃபுட் கட நெறைய கடைகள் வனாலும் அதுதான் வந்து விரும்புறாங்க அதுவும் இல்லாம இந்த விடுதில தங்கிருக்கிற அஹ வேல செய்யறவங்க அஹ அ நெறைய பேச்சுலர் இவங்காம் வந்து அதே சார்ந்த இருக்கறனாலஹ எங்க பாத்தாங்க வந்து நெறையஹ டீக்கட பேக்கரி இந்த மாரி நெறைய கடைகள் வந்துருச்சு அப்ப வந்து என்னன்னா வீட்டுல செஞ்சு சாப்பற அந்த கிடைக்கிற சத்த வந்து ஏன்னா கடைகள்ல வந்து என்ன எண்ணெ பயன்படுத்துறாங்கன்னு தெரியாது அஹ் எப்படி பதப்படுத்துறாங்கன்னு தெரியாது என்னைக்கு பண்ணதுன்னு தெரியாது அந்த மாதிரி நம்ம ஒண்ணு ஒண்ணு பாத்து பாத்து நம்ம செய்றனால வீட்டுல செஞ்சு சாப்ற மாதிரி வராது ஏன்னா அதனாலதான் வந்து நெறைய பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் வருது உடல் பருமன் ஏற்படுது ம் அப்புறம் நெறைய பாதிப்புகள் எல்லாம் வந்து ஏற்படுறதுனால நம்ம வந்து அந்த வீட்டுல வீட்டுல செய்யறத வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்மளோட ஜென்ரேஷன்ல நம்மளுக்கு அடுத்த வரவங்களுக்கும் நம்ம அத கத்து கொடுக்கணும்னு நா நெனைக்கிறே
நிச்சயமா தோழி செரியா சொன்னீங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்டின்னா அந்த காலத்துல திண்பண்டங்கள் எல்லாம் வந்து நம்ம காலங்கள் எல்லாம் பாாரத்தீங்கன்னா எள்ளுருண்ட கல்லபருப்பி அல்லது சிறுதானயத்தில் செஞ்சக்கூடிய லட்டு இந்த மாதிரி உணவுகள்லாம் தா வந்துட்டு நம்மல்லாம் உட்கொண்டோ ஆனா இந்த காலத்து குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்தா பீட்ஸா பர்கர் அல்லது ரொட்டி சார்ந்த மைதா உணவுகள் வந்து அதிகமா உட்கொள்றாங்க அதுலயூ பெரும்பான்மையான பெண் குழந்தைகள் வந்து பாத் த்தீங்கன்னா அதனாலேயே அ சிறு வயதிலேயே பூப்படைஞ்சடுறாங்க அது‌ அத் து வந்து அவுங்களுக்கூ உடல்ரீதியாவும் நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது கொழுப்பு சார்ந்து அதிக உட்ப பண்டங்கள வந்து உட்ப் கொள்றாங்க அதுக் கப்பறோ வந்து பார்த்தீங்கன்னா அந்தப் காலத்துல கோழி ஆடு இதெல்லாமே வந்துட்டு இயற்கையான உணவுகளை சார்ந்துதான் வளர்ந்துச்சு ஆனா இந்த காலத்துல வந்து அது விரைவுல வளரணும் அப்படிங்கறக்காக நெறைய த ஊசிகள வந்து பயன்படுத்த திறாங்க அது பெற்றோர்கள் நம் நம்ளும் அத வந்து உட் கொள்வதனாலயூ குழந்தைகளுக்கு வாங்கி தரதுனாலயும் நிறைய உடல் உபாதைகள் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்ப் படுது சோ அந்த மாதிரி இல்லாம ம இயற்கை சார்ந்த பழங்காலத்து வழிமுறைகளையு மீண்டும் நம்ம பின்பற்றணு அப்டின்னா நிச்சயம க்கியமா எதிர்கால சந்ததியார் வந்து மகிழ்ச்சியோடு வாழ்வாங்க தொடர்ந்து பேசுங்க தோழி
ஆமா நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி அந்த கால கட்டத்துலல்லா ஒரு பத்தாவது பதினொன்னாவதுதான் வந்து ஆஹ் வயசுக்கு வருவாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஹ் சொல்ற மாதிரி அஞ்சாவது வயசுலேயே நாலாவது அந்த மாதிரிப் படிக்கும்போது சீக்கிரம் வந்துடுறாங்க அது வந்து சொல்ற மாதிரி அந்த சாப்பாடோட அஹ் அந்த இதுதான் ஏன்னா எண்ணெய் வெளியில வாங்கி சாப்படுறது அதுக்கப்புற நிறைய அஹ்அஹ் தாத் து மீனு இந்த மாரி இறைச்சிகள் எடுத்துக்கிறது அடிக்கடி அது புரோட்டீன் இருந்தாலும் வந்து அ அடிக்கடி வந்து எடுத்துக்கிறது அது வந்து அந்தஹ் அது கொஞ்ச கெடுதல் தான் ஏன்னா கொழுப்பு அ மாதிரி கொழுப்பு எல்லாம் ஏற்படும் உடல் பருமன் ஏற்படும் அதுவும் இல்லாம வந்து இப்ப பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் சக்கர நோயின்னு பாத்தாவே வயசானவங்கன்னு தான் வருவா வரும் ஆனா இப்பல்லாம் பிறந்த குழந்தைங்களுக்கு இருக்குது அஹ் சின்ன பசங்களுக்கு இருக்குது அது மாதிரி முப்பது வயசு ஆனாவே வந்துருது ப்ரெஸ் சரு எல்லாம் வந்துருது அப்ப அந்த காலநிலைகள் மாற மாற சூழ்நிலைகள் மாற மாற வே வேல இதே முப்பது வயச ஆனவங்களா இருந்தா வேலை செய்யறாங்கன்னா அந்த வேலையில இருக்கிற அந்த டென்ஷனு பிரஷரு அதனால வந்து அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட் படுது அப்புறம் பிபி கொலஸ்ட்ரால் நேரத்துக்கு சாப்பிட முடியாம இருக்குது இந்தத‌ தள்ளிஹ் ரொம்ப அஹ் தாமதமாய் தாமதமாயி சாப்பிடுறது உம் காலல சாப்பிட வேண்டியது மத்தியானம் சாப்பிடுறது மத்தியானத்தை வந்து கொஞ்சம் தள்ளி சாப்பிடுறது இரவு நேரங்கள்ல வந்து ரொம்ப லேட்டா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டா உடனே படுக்கறது இது எல்லாமே வந்து உடல் பிரச்சனைகள் சார்ந்ததுதான் மருத்துவர்கல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அஹ் காலையில ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ள சாப்பிட்ரணு அஹ் இத பிரோத்பாஸ்ட முடிச்சணும்னு சொல்றாங்க அதே மாத் ரி மதிய உணவுன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு மணி ரெண்டு மணி இதுக்குள்ள வந்து சாப்ட்ரணும்ன்றாங்க அது மாதிரி சாப்பிட்ட உடனே வந்து படுக்கவு கூடாதுன்றாங்க சாப்பிட்ட உடனே வந்து ஒரு சுடு தண்ணியோ இல்ல வெது வெதுப்பான ஒரு தண்ணியோ அந்த மாத்ரி குடிச்சாவே வந்து நல்லா செரிச்சிரும் அப்படின் ன்றாங்க இல்ல ஒரு சின்னதா ஒரு நடைப்பயணம் ல்ல ஒரு மாடி படிக்கட்டுல ஏறி இறங்கர்து அந்த மாதிரிலா கூட பண்ணலாம் அப்படின்றாங்க அப்புறம் வந்து காலையில எந்திரிச்ச உடனே வந்து நம்மளால நேரம் இல்ல அப்டின்னா அ ஒரு சின்ன ஒரு நடைப்பயணம் வீட்டுக்குள்ள குள்ளயே சுத்தி வீட்ட சுத்தி வரலா இல்லஹ் நடக்கிற தூரம் இருக்குன்னா பால்கனிக்குள்ளயே நடக்கலாம் இல்ல மாடிப்படிக்கட்டி ஏறி இறங்கலாம் இந்த காலையிலயே வந்து நம்ம செய்யற அந்த உடற்பயிற்சி தான் வந்து அந்த நாள் முழுதும் வந்து நம்மளை வந்து நல்லா ஒரு சுறுசுறுப்பா வச்சுக்க உதவி செய் செய்து அப்ப அந்த உடற்பயிற்சின்றது கட்டாயம் ஒன்னாக ஒண்ணு வந்திருக்குது அப்ப அந்த அதெல்லா வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சோம்பத்தப்படுறாங்க இவுஇப்ப ஸ்கூலுக காலேஜ் லீவுனாவே பத்து மணி பதினொன்னு மணிக்கு எந்திரிக்கிறாங்க பத்து மணி பதினொரு மணிக்கு எந்திரிச்சா நேரா மத்தியானம் சாப்பற மாதிரிதான் ஆ இருக்கு அப்ப அந்த மாதிரி நேரம் தள்ளி தள்ளி சாப்பிடுறதுனால அந்தஹ் உடல்ல காணப்படுற பிரச்சனைகல்லா வந்து அது கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த வயதான காலத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது சின்ன வயசுலயே வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு ஆரோக் கியமான பழக்க வழக்கங்களு உடற்பயிற்சி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டாவே வந்து ஒரு அவங்கள வந்து ஆரோக்கியமா வச்சுக்க முடியுன்னு நினைக்கிறேன்
நிச்சயமா தோழி நல்ல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க அஹ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து ஐடி கம்பெனில வேலை பாக்குறனால அவங்களுடைய தூக்க நிலைகளும் சாப்பாட்டு முறைகளும் வந்துட்டு முற்றிலுமா மாறும் படுது ஆ நேரம் கழித்து சாப்பிடுவது தவறான நேரத்தில் தூங்குவது அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் வந்து மேற்கொள்றதுனால ஆஹ் அவங்களுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதனால நேர்த் நிறைய உடல் உபாதைகள் வந்து அவங்களுக்கு ஏற்படுது சோ நமக்கு நிச்சயமா அந்த கைபேசியை வந்து அதே நே அதே மாதிரி அதிக நேரங்கள் பயன்படுத்துரது அது வந்து கண் பார்வை குறைபாடு தொடர்ந்து கைபேசிய வந்து அதிகமா பயன்படுத்துறனால கேல் அ கேக்கற திறன் கூட நிறைய குழந்தைகளுக்கு வந்து கம்மியாயிடுது ஏன்னா அந்த ப்ளூடூத் போன்ற கதிர்வீச்சு அதிகமா இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம இள இளம் சந்ததியர் வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க அந்த மோகத்தை குறைச்சிக்கிட்டு இயற்கையோடு வாழ் படுது அஹ் மக்களோட சேர்ந்து பேசுறது உறவினர் வீட்டுக்கு போறது அந்த மாதிரி பழங்காலத்து பழக்க வழக்கங்களை மீண்டும் பின்பற்றினால் நிச்சயம் அவங்க அவர்கள் ஆரோக்கிய குறைபாட்டில இருந்து தப்பித்து அஹ் வளமான வாழ்வு வாழ முடியும் சகோதரி தொடர்ந்து பேசுங்க
ஆமா அதுவும் இல்லாம நீங்க சொன்னீங்க தொலைபேசி தொலைபேசி தான் வந்து எந்த நேரமும் வந்து ஹு பயன்படுத்துறாங்க சும்மா ஒரு கொஞ்ச நாள் டைம் கிடைக்குதா ஒரு அஞ் நிமிஷ டைம் கெடைக்குதா ஒரு பத்து நிமிஷம் டைம் கெடைக் கிடைக்குதா என்ன பண்ணாங்க ஒன்னே தொ தொலைப் எடுத்துட்டு பாத்துட்டு இருக்கறாங்க நெறையா சமூக வலைத்தளங்கள்ல வந்து அடிமையா இருக்கறனால அவங்க அதுலயே சார்ந்து இருக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு அஹ் இயற்கையாகவோ இல்ல வாழ்க்கை நடைமுறைகளுக்கு வந்து அவங்க வந்து பழக்க வக்காம முடியாம உம் ரொம்ப சோம்பேர்த்தனமா ஆயி தங்க எந்த நேரமும் தொலைபேசி தொலைபேசி அதே சார்ந்தருக்கறனால அவங்களுக்கு வந்து அந்த யோசிக்கிற திறனு பாத்தீங்கன்னா சாட் ஜி பீட்டினு ஒண்ணு வந்திருக்கு அது வந்தது வந்துருச்சு பள்ளிக்கூடத்துல இருந்து கல்லூரியில இருந்து வேலை இருந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த சுயமா யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணும்ன்ற அந்த ஒரு இதுவே என்னமே அப்படியே போயிடுச்சு ஒரு அவசரத்துக்கு உடனே பாக்கணுமா உடனே ஒண்ணு செஞ்சுக்கணுமா உடனே ஒரு சமையல் விஷயமாவா எல்லாமே வந்து ஏ டு ஜட்ல இருந்து எல்லாமே அதுல இருக்கறனால அதே சார்ந்து இருக்கறனால சுயமா அந்த அந்த திறன் ஆற்றல் திறன் யோசிக்கும் ஆற்றல் திறன் வந்து அஹ் அதிகமா உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்ப இதுக்கெல்லாம் வந்து என்னதான் மாற்றம்னா அதுக்கு பெற்றோர்கள் தான் காரணம் பெற்றோர்கள் வந்து அஹ்ஹ ஏன்னா ரொம்ப ஹாஷா சொன்னாலும் இப்ப இருக்க காலகட்டத்துல ஏத்துக்க முடிய மாட்டேங்குது பொறுமையா வந்து இந்த மாதிரி இது நல்லது இல்லை கெடுதல் அந்த மாதிரி சொல்லி நிறைய அது சார்ந்த வீடியோக்களா வந்து நம்ம காட்டணும். தொலைக்காட்சிலயோ இல்ல அலைபேசியிலயோ அது காட்ட காட்ட வந்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம்ல அவங்க கோப்படுவாங்க அப்புறம் அவங்களே அது பண்ண பண்ண புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு சத்தான ஒரு நல்ல இதை காட்டணும்னா வந்து அக்கற இருக்கறனால நம்ம அவங்க மேல ஆசைப்படுறோம் இந்த மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த த த இந்த த டாபிக்க பத்தி உகிட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றி
நன்றி தோழி தொடர்ந்து அடுத்த இதுல பேசுவோன்